ஹலோ வணக்கம்
ஆ சொல்லுங்க தெளிவா கேக்குதா
ஆ ஆ நல்லா தெளிவா கேக்குது ரொம்ப தெளிவா கேக்குது
ஓகே ஓகே சாப்ட்டீங்ளா
அம் சாப்ட்டாச்சு கொஞ்சோ லேட்டாய்ச்சு இன்னிக்கு ஆமா கரண்ட்டு காலைல கொஞ்சோ கரண்ட் இல்ல ஆ கொஞ்சோ மிக்சி போட்றது கொஞ்சோ ஆ அர மண் நேரோ இல்ல அர மண் நேரோ கரண்ட் இல்ல கால்ல
ஆ
அப்பறோ சரியாயிட்ச்சு அ அதுக்கப்புறோ கொஞ்ச லேட் அதனால மத்தபடிக்க ஒண்ணு இல்ல சாப்ட்டாச்சு
ஓகே ஓகே இங்கயும் திடீர்னு போன வாரல்லா ஒரே நைட்டெல்லா கரண்ட் இல்லாமதா இருந்துச்சு
ஓ செரி
கரண்ட்டு வந்துட்டு அந்த கொஞ்சோ வெயில் அதிகமா இருந்த டைம்ல இப்போ இல்ல நா சொல்றது வந்துட்டு ஜூன் மந்த் பறக்கறதுக்கு முன்னாடி அந்த மேலல்லா ம் நைட்டு கரண்ட்டு போயிடுது
ம் ம் ம்
போயிட்டு ஒரு நாலு மண் நேரோ அப்டி கழிச்சு தா வருதேவு
ஓ அ அந்த அ இல்லல்லை இங்கயு அப்டித்தா உங்களுக்கு வெயில் கால அப்படிங்குபோது ஏ சி எல்லாரு நெறயா போட்றாங்க ஏ சி போடுபோ லோட் அதிகமாகுறதுனால ஒங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ஃபீஸ் போகூ அ அ திருப்பி போடுவாங்க ஃபீஸ் போகூ அதுனால கொஞ்சோ ஹை வோல்டேஜ் தாங்குற மாரி வெ போட்றதுக்கு கொஞ்சோ லேட்டாகுது வருஷோ வருஷோ ஒங்களுக்கு ஆ வருஷோ வருஷோ ஏ சி பயன்படுத்துறவங்களோட இது அதிகமாயிட்டே தா இருக்கு அதா உங்க அதா ப்ரச்சன இப்ப ஒங்களுக்கு க்ளைமேட்டு மா கொஞ்சோ மாறிருச்சுல்ல காத்தடிக்க ஆரமிச்சிருச்சு வெயில் அந்த வெயில்ருக்காது அ அ காத்தடிக்கிறதுனால உங்களுக்கு அந்த இது நைட்டுக்கு வந்த பழைய மாதிரி புழுக்கமா இருக்கா அதனால இப்ப பெருசா கரண் கடயா சும்மா எதாவ்து இதா இருந்துருக்கு அதனல்ல அமைச்சிருப்பாங்க எங்களுக்கு
ஓ செ செ நானா இப்பல்லா இங்க கரண்ட்டு போறது இல்ல அப்ப போச்சுன் சொல் ர ரொம்ப நேரோ இல்லாம இருக்கூ செல ஒரு நாள்லா நைட்டு ஒரு பனண்டு மணி அந்த மாரி போச்சு காலைல மறுநாள் பனண்டு மணிக்கு தா வந்துச்சே ஒண்ணுமே பண்ண முடியல அப்போ பசங்களுக்கு ஸ்கூல்லெல்லா லீவா இருந்தனால கொஞ்சோ இதுவா இரு ந்துச்சு மே மந்த்து லீவுன்றனால
இ இ எங்களுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட்டு எப்ப அதிகபட்சோ போகுன்னா ஆ இப்ப ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா மாச மாச ஒரு நாள் ஷட்டவுன் போடுவாங்க
ஆமா ஆமா அது முன்னாடியே சொல்லிருவாங்க என்னைக்கு போட போறாங்கன்ட்டு
அது முன்னாடியே சொல்லிருவாங்க ஆ ஆனா இங்க சென்னையிலெல்லா பாத்தா பெருசாலா கரண்ட்டு போகாது எப்பயுமே போகாது ரொம்ப ரேரு எதாவ்து ப்ரச்சனை பெரிய இஷ்யூ அப்டின்னா மட்டுந்தா போகூ மத்தபடி பெருசாலா கரண்ட்டு போகாது ஆமா ஆனா இந்த மழ காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆ ஒரு தடவலா நல்ல மழ செரியான மழ ஒரு ஒரு ரெண்டு வருஷோ முன்னாடினு வச்சு கோங்கள சரியான மழ அதுக்கு போனது ரெண்டு நாள் வர்ல கரண்ட்டு சுத்தமா ர ஆமா ஆமா ஒரு தடவ போய்ல ரெண்டு நாள் வர்ல ஆனா மேனேஜ் பண்ட்டோ ஒன்னு ப்ரச்சன இல்லன் வச்சுக்கோங்கள ஆ மேனேஜ் பண்ணியாச்சு நல்லா அது கரெக்டா இது பண்ணியாச்சு த ஆப் இல்ல இல்ல உங்களுக்கு அப் அது இல்ல புய ல்ல உங்களுக்கு புயல் வருன்னு சொன்னதுனால புயலு தண்ணியு வேற வந்துருச்சு எங்களுக்கு அந்த அந்த ஒரு இது வேற தண்ணி வேற வீட்டுக்குள்ள வந்துருமோ அப்டின் ற ஒரு இது ஆனா அந்த அளவு க்கு உள்ள வர்ல கொஞ்சோ ரோடெல்லா கொஞ்ச மேடு ஏத்திருந்ததுனால ஓ ரோட்லேயே இதாயிருச்சு இரி அதாவ்து கீழ்படி வரைக்கூ வந்துருச்சுன் வச்சுக்கோங்கள ஆ ஆனா எங்க பக்கத் து ஏரியாலா கிட்டத்தட்ட க்ரவுண் ஃப்ளோர் வரைக்கூ தண்ணி வந்துருச்சு அதனால ஒரு ரெண்டு நாளு தண்ணி வடியுற வரைக்கூ கரண்ட்டு வர்ல அ கம்ப்ளீட்டா அ சாப்பாடுலா என்ன நம்ம இ கேஸ்ஸூ தான ஃபுல்லா என்ன ல லைட்டு கெடையாது லைட்டு கெடையா து மொதலே சொன்னதுனால வீட்டுல வந்து மோட்ரு போட்டு வச்சுட்டாங்க எப்டியும் தண்ணி வந் அது அளவு சொல்லியாச்சு தண்ணி வந்து சிக்கனமா தான் அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து தண்ணி வந்து சிக்கனமாதா பழகணு அப்டின் சொல்லியாச்சு சொன்னதுனால சரி யாரு பெருசா இ யூஸ் ஒரு சிலர்ல்லா குளிக்கவே இல்ல ஏன்னா ஃபுல்லா மழ பெஞ்சுகிட்டே இருக்கு குளுரு வேற ங்க சின்ன குழந்தைள்ளா குளிக்க வெக்க முடியாது வச்சா நீங்க சுடுதண்ணி வெச்சு லேசா தொடச்சு உட்லா அவ்ளோதா சரியான குளுரு வேற அதனால ரெண்டு நாள் மேனேஜ் பண்ணியாச்சு அதுக்கப்பறம் அது வாட்டுக்கு நார்மல் ஆயிடுச்சு
ஆனா உங்குளுக்கு மழ பெஞ்சுட்டு இருந்தா மழ தண்ணி கெடைக்கும்ல அத வெச்சு நீங்க சப்போஸ் தண்ணி இல்லனாலு அந்த தண்ணி யூஸ் பண்ணிருக்கலா யூஸ்
ஆமா ஆம் மா ஆம்மா அத வீட்ல என்ன பண்ணாங்கன்னா மா மழ பெஞ்சு ஆ மாடில தண்ணி ஒழுகு மொத்தமா ஒரு எடத் துல அத பிடிச்சுட்டு பிடிச்சுட்டு வந்து சமயலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க என்னா ஆ சப் அதுல நல்லா இருக்கு இன்னொன்னு என்னன் பாத்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கு நல்லா உப்புத் தண்ணிய நல்ல தண்ணியா மாத்துர ஃபில்டர் அது வந்து வேல செய்யாது உங்குளுக்கு ஆ மொத மொதல்யே அதுல ஒரு ரெண்டு கொடம் தண்ணி பிடிச்சு வெச்சுட்டாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான து எக்ஸ்ட்ரா நம்ம ஆ ஆர்ஓ ஆமா அ து மாதிரி ஏ பாத்தீங்கன்னா சமையலுக்கு வந்து மழத்தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நல்லா அதலா பெரிய பிரச்சன எங்களுக்கு இல்ல ஆனா பக்கத்து ஏரியால இது ஆனா அங்கயு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்ல்லா குடுத்தாங்க மூணு வேலைக்கு கவர்மெண்ட்ல வந்து சாப்பாடு குடுத்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்டாங்க அதுக்கப்பறம் பணம் வேற குடுத்தாங்க அவங்களுக்குல்லா கொஞ்சொ அஞ்சாயிர் ரூபா ஆறாயிர் ரூபா குடுத்தாங்க அது நெறைய ஒருத்தருங்களுக்கு ஒருத்தருங்களுக்கும் ஒ இது பத்தாயிர ரூபால குடுத்தாங்கனு நெனைக்கிற ஆமா ம் அது நடந்துச்சு உங்குளுக்கெல்லா எப்டி நீங்க கரெண்ட் வந்து ரெகுலரா போகுமா இல்ல எப்பிடி
ஆஹா அதா அப்பப்போ அமத்திருவானுங்க திடீர் திடீர்னு அவனுங்களுக்கு தோன்றப்பலா அது அந்த வெயில் காலத்துலதா அப்டி இருக்கு மத்தபடி இனிமே அமத்த மாட்டா திருப்பி இப்ப மழ பெய்ய ஆரம்பிச்ச உனே
ம்
அமத்திருவானுங்க ஆனா மழ காலத்துல நம்மளுக்கு கரண்ட்டு போனாலும் ஒன்னும் தெரியாது ஏனா குளுர தா செய்யு என்னா ஒன்னு கொசு கடிக்கும் மத்தபடி மழ காலத்துல கரண்ட்டு போனாலு நம்மளுக்கு ஒண்ணும் நைட்டு கரண்ட்டு போனாலு ஒண்ணு இல்ல சில்லுன்னு தானே இருக்கும் அந்த பனி காலம் மழ காலங்கும் போது
ஆமா உங்குளுக்கு
உம் மோஸ்ட்லி நெறைய பேரு ஃபேன் எல்லாம் போடாம தா இருப்பாங்களே அந்த மழ கால இது பனி காலத்
அ அக்டோ அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கு அக்டோபர்ல இருந்து ஒரு மார்ச் பதினஞ்சு வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புற தா உங்களுக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டுக்குல்லா பிரச்சன ஆமா ஔ
வெயில் முடிஞ்சிருச்னாலே கொஞ்சோ மேனேஜ் பண்ணிர்லா
அதுலா இல்ல இன்னுமு ஒன்னு இப்ப அதா அதா அதா இந்த இது நீங்க வீட்ல ஏசில்லா பயன்படுத்றீங்ளா
ஆ எங்க வீட்ல ஒரே ஒரு ரூம்ல மட்டும் ஏசி இருக்கு
சேரி சேரி சேரி
அதா வெயில் காலத்துல மட்டும் வந்துட்டு டெய்லியு ஓடூ டெய்லி ன்னா அது எப்டி ஒரு படுக்கறதுக்கு ஒரு அரமன்னேரத்துக்கு முன்னாடி போட்ருவோம் போட்டு ரூம மூடிட்டா கொஞ்சோ சில்லுனு ஆயிடும் அப்றோ ஓடிக்கிட்டு இரு க்கும் அப்றோம் எல்லாரும் தூங்க போம் போது லாஸ்டா ஆஃப் பண்ணிருவோ அவ்ளோதா அதோட ஆஃப் பண்ணிருவோ
ஃபேன போட்ருவீங்க
ஆ ஃபேன போட்வோம் அந்த கூலிங்கே இருக்கும் நல்லா ரூம் ம் அடச்சிருக்கனால கூலிங் வெளில போகாது
ஆமா உங்களுக்கு ஆ அந்த ஏசி ரூம் பாத்தீங்கன்னா நீங்க நைட்டு போட்டுருக்கீங்கனாலும் பகல்லயே அந்த ரூம நீங்க பூட்டியே வச்சிருக்கீங்க அப்டின்னா அந்த ரூம் கொஞ்சம் ஜில்லுனே தா இருக்கும் கவனிச்சுருக்கீங்களா அது எப்பயுமே அந்த
மத்த ரூம் அ கம்பேர் பண்ணும் போது அது மட்டும் கொஞ்சோ சில்லுனு இருக்கும்
அதா அதா அதா அதேதா
பகல்ல கூட ஃபேன் போட்டுக்கிட்டே இருந்துகலா மத்த ரூம்ல ஃபேன் போட்டாலு வெக்கையா இருக்கு ஆனா இங்க ஃபேன் போட்டாலே போது நல்லா கொஞ்சோ சில்லுன்தா இருக்கு
அதுவு உங்களுக்கு கிரௌண்ட் ஃபளோர்னா இன்னு நல்லாருக்கு மாடினாதா உங்களுக்கு கொஞ்சோ இதாருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்னா நல்லாதார்க்கு ஆமா அந்த மாரிதா வேறக்க
இங்க ஏசி போட்டு டேபிள் ஃபேன் ஓடு அந்த பெரிய டேபிள் ஃபேன் பாத்துர்கீங்களா
ஆமா பாத்துருக்கே பாத்துருக்
ஸ்டீல் விங்ஸ் இருக்குமே அதுல ஆ து ஓடு நாங்க மேல ஃபேன் அந்த ரூமுக்கு போட மாட்டோ அதுல காத்து கம்மியாதா வரு ரொம்ப ஹைட்டா இருக்கா அதுனால காத்து கம்மியாதா வரு ஹைட் எறக்க முடியாதுன் சொல்டாங்க
ஓ ஏ இல்லியே அது ஏத்தி எறக்கலால்ல அது
ஆ அது பக்கத்துல லாஸ்ட்ல இருக்கா அது லாஸ்ட்ல தட்டு
ஓ செரி ஆ ஆ ஆ
னா நம்ம இதுவே இதுவாயிடு அதுக்மேல எறக்குனா ஃபேன் இதுவாயிடும்னு சொல்டாங்க அதுனால நாங்க டேபிள் ஃபேன் வாங்கி வஷ்டோ
ஓ சேர் சேர் சேர் சேர்
கொஞ்ச நேரந்தா ஏசி ஓடும் மிச்ச டைம்ல அந்த ஃபேன் போட்டுட்டாலே நல்ல காத் த்து வரு அந்த ஃபேன்ல சும்மாவே நல்லாதா காத்து வரு
உம்ம் உம் உங்களுக்கு அப் உங்களுக்கு அப்பனா கரண்ட்டு செலவு ரொம்ப வருமா வராதா எப்டி
இல்லல்ல ரொம்பல்லா கரெண்ட் இல்ல நாங்க ஏசி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோ குளிர்காலத்துலலா ஏசியே போட மாட்டோ இங்க இந்த ஃபேன் எடுத்துட்டு போயி ஹால்ல எங்க வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா காடு தா ஹால்ல வந்துட்டு அப் ப்டியே அந்த ஜன்னல் இருக்கு ஒரு ஜன்னல் பக்கத்துல ஃபேன வஷ்ட்டு அப்டியே தூங்கிர்வோ அதுனால வெளியில இருக்க காத்து சி சில்லுன்னு வரு அப்டியே அவ்ளோ அந்த ஒரு ரெண்டு மாசோ ஓடு ஏ சி மத்தபடி குளுர்கலத்துல வந்து சும்மா கொன் நேர போட்டு போட்டு ஆஃப் பண்ணுவே அது இதுவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக
ம் ம் ம் புரியுது ஆம்
ரொம்பளா யூஸ் பண்ண மாட்டோ என்னா ஒரு ஐநூறுவா அதிகபட்சோ போனா அறநூருவாக்குள்ளதா வரு கரெண்டு பில்லு
ஆமா இப்ப உங்களுக்கு கரண்ட் பில்லு வேற கொஞ்சோ ஐநூருபாக்குள்ள ஐநூறு யூனிட் டா ஏதோ சொன்னாங்கள ஐநூறு யூனிட்னா எரநூரூபா கம்மியா
அப்படித்தா நெனைக்கிறே எனக்கத பத்தி தெர்ல எங்க அப்பாதா கரண்ட்டு பில் கட்டுவாரு
ஓ செரி ஆ
தா மெயின்டென் பண்ணிக்குவாரு
ஓ
சொல்லுவாரு ஆனா இவ்ளதா வருது இவ்ள வருதுன் சொல்லுவாரு அதனால தெரியு
ம் பரவால்ல உங்களுக்கு ஏ சி வச்சு அற ஐநூறு அறநூறுன்னா கரப்ப கம்மி தான
ஏன்னா எங்க வீட்டுல பகல்ல நாங்க யாருமே இருக்க மாட்டோ எல்லாரு வேலனு அப்டி வெள்ல போய்ர்னால பகல்ல அவ்ளவா யூசேஜ் எதுமே இருக்காது சனி ஞாயிற் மட்டுந்தா காலைல போய்ட்டு திருப்பி வர்றது ஈவினிங் ஆய்டு அதனால அந்த டைம் எல்லா யூசேஜ் எதுவுருக்காது எங்கருக் கமோ அங்க மட்டுந்தா லைட்டு ஃபேன்னு ஓடு மத்த எல்லா ரூம்லையு ஆஃப் பண்ணிதானருக் கு அதனால வந்தா பாத்துபாத் செலவு பண்ணுவாரு எங்க அப்பா இந்த கரண்ட மட்டு ம் தேவ இல்லாம யூஸ் பண்ணாம அப்டி விட்ருவாரு
வேற இந்த இண்டக்ஷன் அடுப்பு அந்த மாரிலா யூஸ் பண்றீங்களா
ஆஹா கேஸ் மட்டுந்தா கேஸ்சு அப்பறோ வீட்டுல பெருசா கரெண்ட்டு போ ஏ சி தா இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு வாஷிங் மிஷினு வாரத் ல ரெண் நாள் தா போடுவோ
மொத்தமா போட்ருவீங்க
ஆமா ஆமா வாரத்துல ரெண் நாள் அதிகபட்சம் போனா மூன் நாளு அவ்ளதா ரெண் நாளைக் ஒருக்க போடுவேன் வெச்சுக்கோங்ளே
ஒ புரியுது புரியுது ம் அ ஃபுல்லாவு ஃபுல்லாவு போட்ருவீங்களா இல்ல கொஞ்சோ கையிலயு தொவச்சிட்டு அந்த மாதிரி பண்ணுவீங்களா
இல்ல இப்ப அது வந்து யூஸ் பண்ற கிளாத்த பொறுத்து இந்த சாயம் போறது இல்ல இந்த ஒயிட் கலர் அப்படி இருந்தா தனியா தொவைக்கணு இல்ல அதுக்கு ஒரு வாட்டி தனியா மிஷின் போற்ற மாறி இருக்கு ஒயிட் வாஷ்ன் சொல்ட்டு தனியாவே இருக்கு அதுல வந்துட்டு சின்ன சின்ன துணியா தான இருக்கு அது நம்ம ரொம்ப ஒயிட் கலர் யூஸ் பண்ண மாட்டோல்ல எப்பவாச்சு தான போடுவோ அதனால அத மட்டு கைல தொவச்சிருவே மோஸ்ட்லி துணியுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கைல தா தொவப்பே ஆனா எப்ப வாச்சு ரொம்ப இதுவா இருந்தா மிஷின்லியு போடுவே இந்த மாரி பெட்ஷீட் டு மேட்டு அதல்லா மிஷின்ல போட் அலசிறுவே நல்லா
ஓகே ஓகே அதனால உங்களுக்கு கரண்ட் பில்லு அதுனாலயே ஒண்ணு பெருசா வராது அ
ஆஹ ஏது இல்ல இல்ல
ம் ஏ சி எத்தன ஸ்டார் உள்ளது வச்சிருக்கீங்க
நாங்க ஃபைவ்ஸ்டார் ஏ சி வெச்சுருக்கோ
அ அதுனா உங்களுக்கு இன்னு கரண்ட்டு சிக்கனமாதான வரு
ஆமா ஆமா கரண்ட் அதா அவ்ளவா இப்பதாங்க வாங்னோ இந்த ஒரு போன ஆகஸ்ட்ல தா வாங்குனோ இன்னு ஒரு வருஷோ கூட ஆகல ஏசி வாங்கி
ஓ சேர் சேர் சேர் சேரி ரைட்டு ரைட்டு ரைட்டு
உம் போனவாட்டி மழயே சுத்தமா இல்ல அதனால ரொம்ப இதுவா இருந்ததுன் சொல்லி வாங்குனோ
ம்ம் ஆமா இந்த தடவ மழ கம்மி இந்த வருஷோ எப்டின் தெர்ல
பாக்கணு